ஹலோ
ஹலோ
ஹலோ சொல்லுங்க என்ன பண்றீங்க
நா வீட்ல இருக்கே
ஆ நாங்க இப்பதாங்க கடைக்கு போயிட்டு வந்த தம்பிக்கு வந்து பொறந்த நாள் வருதுங்க இந்த மாசத்துல அதனால துணி எடுக்கலா ஆமாங்க நாங்க துணி எடுக்கலானு வந்து கடைக்கு போயிட்டு வந்தோங்க
என்ன துணி எடுத்தீங்க பாப்பாக்கு
அவனுக்குங்களா இதுதாங்க ஃபேண்டு ஒரு ஆ ஷர்ட்டு எடுத்தோங்க அப்றோ ரெண்டு டீஷர்ட் வந்து எடுத்தோங்க நாங்க பர்த்டேக்கு வந்து இதுல போலான்னு இருக்கோங்க கோவா போலான்னு இருக்கோ எப்போமே பி ஆ ஆமாங்க எப்பயுமே தம்பி பேர்டேக்கு எதுனா ஒரு ட்ரிப்பு வந்து போயிடுவோங்க அதனால இது வரைக்கு நாங்க வந்து ஏரோபிளைன்ல போனது இல்ல அதனால வந்து ஏரோ பிளைன்ல புக் பண்ணி கோவாக்கு போலாம்னு சொல்லி ட்டு பிளான் பண்ணிருக்கோங்க
அப்ப பீச் போய்ட்டு வரீங்களா அப்போ
ஆமாமாங்க இன்னு வந்து கிளியரா பிளான் போடல ஆனா இப்பதைக்கு வந்து அ ட்ரெயின்ல போலாமா ஃபிளைட்ல போலாமான்ற மாரி பேச்சு போய்ட்டு இருக்கு அதுல வந்து ஆ செரி விமானம் மூலியமாவே போலா அப்டின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோ ஆ ஆ என்னன்னா அது அ இது ஒரு ஞாபகமா இருக்கு இவ பொறந்த நாளைக்கு வந்து எப்பவுமே போறது ஒரு ஞாபகோ இருக்கு போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா எங்களால போ முடியல ஒரு கல்யானோ வந்துடுச்சு அதனால வந்து ஊர்லேயே தாத்தா பாட்டி ஊர்லேயே வந்து செலப்ரேட் பண்ணிட்டோ ஆ அதுக்கு முன்ன வாட்டி பாத்தீங்கன்னா நாகர்கோயில் போயிட்டு வந்தேங்க அங்க வந்து து ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்களு நேரோ கெடச்சிச்சுன்னா அங்க போயிட்டு வாங்க கன்னியாகுமரி பக்கோ இருக்கு நாகர் கோயில் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஊருங்க இயற்கை அ அப்பறமா ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான நெறைய செடி கொடி மரங்கள் அப்பறம் மலைகள் நெனச்சா மழை வரும் நெனச்சா வெயில் அடிக்கும்ன்ற மாரி அப்படி ஒரு புத்துணர்ச்சியா இருக்கோங்க போயிருக்கீங்களா நாகர்கோயிலு
இல்ல அந்த பக்கோ லா நா போனதுல்ல
ம் வேற எங்க எங்க போயிருக்கீங்க
சொல்லும் போது நல்லா இருக்கு கேக்குறதுக்கு கண்டிப்பா நா ஒரு நாள் போயிட்டு வரே நா வந்து நெறைய போயிருக்கே ட்ரிப்ஸ் எல்லா பிரண்ட்ஸ் கூட எல்லா போயிருக்கே இப்போ நாங்க வந்து வந்து வால்பாறை கிட்ட வரைக்கு போயிட்டு வந்தோ அந்த வலை நது நல்லா இருந்துது போறதுக்கு வரறதுக்கு
ஓ அப்படிங்களா மலைப்பகுதியில இருக்கோ தானங்க வால்பாறை மலைப்பகுதி தானங்க
மலைப்பகுதி ஃபுல்லா வளை தழைவா இருக்கு நல்லா இருக்கு பாக்க அ எதுல்லாமே ஃபுல்லா வந்து என்ன இருக்குன்னா ரீ புரடோக்ஷன் பாத்தினா நல்லா இருக்குது
ஓ அப்டிங்களா
அதே மெரி காடுல நெறைய வந்து விலங்குகலா இருந்தது விலங்கு தா பாத்தோ நீங்க தா கொழந்த கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க கொழந்தைக்கார்னா இருந்தாங்னா கூப்ட்டு போங்க மலை பாத்துட்டீங்க கடங்களா அங்க போய்டு
நீங்க
நாங்க மான் பாத்தோ யான இர்ந்துது அதுக்கப்றோ குர்ங்கு இர்ந்துது ஆ நெறைய விலங்கெல இர்ந்துசு ஒரு சில நா பாக்க கூட இல் புடிச்சாங்க நல்லா இருந்து பாக்கற்துக்கு வால்பாறையில ட்ரிப்ஸ்லா நல்லா இருந்துது அதே மாரி ஆ தூங்கா வச்சிருந்தாங்க விளையாற்றதுக் குழந்தைங்க விளையாறதுக்கு எல்லாமே இர்ந்துது சாக் லேட்லா இருந்தது சாப்பறது கெல்லா அதே மாரி வி பி எஸ் லா நெறைய இருந்தது விளையாட்றதுக்கு
அப்டிங்ளா சந்தோசங்க என்னனா எனக்குமே வந்து பாத்தீங்னா ஒரு வாட்டி மலைப்பகுதி வந்து நா பாத்னா இந்த ஊட்டிக்கிதாங்க போனே அங்க மஸ் தனக்குடினு ஒரு ஊர் இருக்குங்க அங்க வந்து பாத்தீங்னா ஃபுல்லா வந்து இந்த விலங்குங்கள் வந் து இருக்கு அப்டின் சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அனுப்பனாங்க அங்க வந்து நாங்க வந்து கார்லேதாங்க பயண பண்ணோ நாங்களுமே வந்து பாத்தீங்னா அ இந்த மாய் புலிலா வருன்ற மாய் போட் இருந்தாங்க ஆனா எனக் புலி புலி வந்து பாக்குறதுக் வாய்ப்பு கெடைக்கில ஆ நாங்க யான பாத்தோ மான் பாத்தோ நெறைய மான் பாத்தோங்க நாங்க அப்பறமா இந்த ன்னு கொரங்குலே வந்து ரெண்டு மூணு கொரங்கு இருக்கு சிம்பான்சின் ஒரு குரங்கு சொல்லுவாங்ள அந்த கொரங்கு அதுவு பாத்தோ அப்ற இந்த மயில் வந்து பாத்தோ நல்லா மயிலு இந்த மாய் நெறைய வந்து விலங்குங்க பாத்தோ என்னனா என்னால புலி பாக்க முடியலன் எனக்கு ஒரு வரு த்தோ அவ்ளதா ஆனா ஒரு ஆனா என்ன ஒர் பயமா தா பயணம் பண்ணாங்க அந்த ரோட் ல ஆ இர்ந்தாலு ஒரு ஆசத்தானங்க பயமா இர்ந்தாலு பாக்கணு அப்டின் சொல்லிட்டு ஆ ஒரு இதுவுங்க ம் அப்பற பாத்தீங்னா அங்கியே ஜீப் சவாரிலா இருக்குங்க ஜீப்ல வந்து கூட்டினு போவாங்க கூட்டின் போய் சொல் ஃபுல்லா சுத்தி காமிப்பாங்க அப்பற இந்த இந்த ரோடுலா பாத்தீங்னா ரொம்ப வந்து அ மேலவு கீழவு இருக்குங்க ரொம்ப குழியு பள்ளமா இருக்கு அதுல போம்போது ஒரு த்ரில்லிங்கா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்புற வந்து தண்ணீலலா போ ஜீப் போய் பாத்திருக்கீங்ளா தண்ணில ஃபாஸ்ட்டா ஓட்டின் போவாங்க ஒரு ஆறு மணி போய்ட்டு இருக்கோங்க அத நம்ம கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போண் ணு வண்டில அப்ப என்னா பண்ணுவாங்க வேகமா அந்த கூட்டினு போவும் போது அந்த வண்டியு ஆடு எங்கன்னா கீழ போய் விழுந்துருவோமா தண்ணில போய் விழுந் அந்த மாரி
தண்ணில போவ்துனா சிப்பு போட்டு தா கேள்விபட்ருக்க நீங்க புதுசா ஜீப் சொல்றீங்க
ஆனா ரொம்ப ஆழமான தண்ணி இல்ல ஜீப்பு ஆனா நம்ம தண்ணி ஓட்ற தண்ணில வந்து ஒரு வழி மாறி இருக்குங்க ஆனா அந்த தண்ணில போம்போது அந்த ஜீப்பு சைட்ல வந்து அந்த ஜீப்போட டயர்லந்து தண்ணி அப்டியே தெறிக்கு இப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயமாவே இருக்கு நம்ம கீழ விழுந்துருவோமா தண்ணி தண்ணிக்குள்ள விழுந்துருவா அப்டின்ற மாரி இருக்கு அந்த மாரியுமே போயிருக்கே ஆனா இது வந்து இந்த ஜீப் டரிப் வந்து பாத்தீங்ன்னா நா மூணார் போம்மோது போனே ஆ இது எனக்கு ரொம்போ புடிச்சிருந்தது ம் ம்
நீங்க சொல்லும் போதே ஆர்வமா இருக்கு கேக்கறதுக்கு கண்டிப்பா நானு ஒரு நாள் போய் பாத்துட்டு வரே
ஆமாமாங்க அது தனியா போ போறத விட பாத்தீங்ன்னா நெறைய பேரு போகும் போ து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்லா ஃபேமிலியா எல்லா போம்மோது நல்லா இடுக்கிடுக்கி அந்த ம் ஜீப்க்குள்ள உக்காஞ்சு ட்டு வேகமா போம்மோது அது ஒரு தனி ஒரு அ
உற்ச்சாகமா இருந்ததா
அப்றோ நீங்க டே ம வால்பாறையில வந்து என்னென்னங்க ரொம்பஃ ஃபேமஸான எடங்கள் எதனா இருக்குங்ளா
அங்க ஃபேமஸானது வந்து இந்த காட்னத்னல அந்த ஃபாரஸ்ட்ல வந்து அந்த அனிமல்ஸ்லா காட்டக் வரும்போது அதே மாரி வாட்டர்ல வந்து லேக்ல வந்து அந்த ஷிப்பு போட்டிங் அதெல்லா இருந்தது அதே மாரி நெறிய சர்கஸ் மாரி இந்த ஆ சுத்துறது அது இதுதா இருக்குது கொழந்திங்க விளாட்ரதுக்கு சர்க்கஸ் மாரியான எல்லா இருக்குது நெறைய இருந்தது விளயாட்ரதுக்கு கொழந் ங்லாஆர்வமா இருந்தது பாக்கறதுக்கு நல்லா இருந்துச்சு விளயாட் அதே மாரி கோவில் இருக்கு ஒரு ஃபேமஸான சிவன் கோவில் இருக்குது நல்லா இருக்குது பாக்க
ஓ சிவன் கோயில் இருக்குங்ளா
ஆமா மலை மேல வந்து சிவனு பார்வதியு இருந்த மாரி இருக்குது அழகா இருந்துச்சு பா க்கத்துக்கு அது கீழ பெருசா நந்தி வெச்சிருகாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த வந்து சூப்பரா இருந்துச்சு ஆனா நம்ளால மல மேல ஏறி பாக்க முடிலேன்றதா எனக்கு கொஞ்சோ கஷ்டமா இருந்தது மத்தபடி வந்து ரொம்ப அழகா இருக்
ம் சரிங்க நல்லதுங்க நீங்க கேக்குமோதே எனக்குமே போய் வால் பறை பாக்கணுன் தோணுது நானுமே ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வரேங்க இந்த வந்து பாரனத்தீங்ன்னா அந்த ஊட்டி பக்கௌ இந்த வால்கறை பக்கோலா டீ வந்து நெறைய கெடைக்குவ்ங்க அங்க போடுற நம்ம கடையில பொதுவா வாங்குற டீ தூள விட அங்க வாங்கினு வந்தா நல்லாருக்கு எனக்குமே ஓ ஊட்டி பக்கோ ஒரு டீத்தூள் வாய்ன் வந்டங்க ஒரு ஒரு டீ தூள் வந்து எனக்கு பெரிய பேக்கெட்டுதா ஒரு மூணு மாஸ் சோ வந்துச்சுங்க அதுக்கப்றோ நா இங்க வந்து இங்க கடைல வந்து வாங்கி அ போட்டு குடிச்சு பாத்தே எனக்கு அந்தளவு அந்த டீ தூள்க் வந்து என்ன அ டேஸ்ட்டு வந்து குடிச்சு போயிடவே இந்த டீ தூள் வந்து என்னால குடிக்க முட்ல திரும்பையுமே நா யோஸ் ஆ யோசிச்சுட்டே இருக்கே திரும்மியு ஊட்டி போலாம டீ தூள் வாங்கற்துக்கே போலாமா அப்டின்ற மாரி நா யோசிட்ருக்கே அவ்வளோ அருமையா இருக்குங்க
நெறைய வெரைட்டி இருக்குல்ல ஏலக்கா மசாலாட்டீ அதே மாரி பட்ட ச்ச லவங்கோ அதெல்லா டீல நறைய இருக்கு அதெல்லா சூப்பரா இருக்கு குடிக்கற்துக்கு கண்டிப்பா நீங்க போய்ட்டு வாங்க
ஆமா ஆமாங்க வாங்கம்மோதே நறிய வெரைட்டி வச்சிருப்பாங்க ஸ்ட்ராங்கா வேணுனா ஸ்ட்ராங்கா சில பேருக்கு ஸ்ட்ராங்கா குடிக்கணுன் தோணு சில பேருக்கு லைட்டா சில பேருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏலக்கா பட்ட அப்றம் மஸ் மசாலா மசாலா டீ வந்து எனக்குமே ஆரம்பத்துல அந்த அளவு வந்து புடிக்கலங்க இப்ப பாத்தா குடிச்சுட்டு குடிச்சுட்டு எனக்குமே வந்து நல்லா அந்த கிளைமேட் வந்து ஒரு ஜில்லுன்னு இருக்கும் போது நல்லா மசாலாட்டீ இஞ்சி இடிச்சு போட்டு அதுலே ஒரு மசாலா ஒரு பிளேவர் வரும் எல்லா வந்து போட்டு அர ச்சு அந்த டீத்தூளோட சேத்திருப்பாங்க போல அவ்வளோ ஒரு அருமையான மனோ இருக்குங்க
என்னதா நாம் ந ஊர்ல பாக்கெட்ல டீ வாங்கி நம்ம குடிச்சாலுமே அந்த ஊ அந்தந்த ஊர் தயாரிப்புல நம்ம போயிட்டு அத வாங்கிட்டு வந்து குடிக்கும் போது அது ஒரு தனியான ருஷி தா குடுக்குறோ கண்டிப்பா
ஆமா ஆமாங்க உங்களுக்கு டீ புடிக்குமா காபி புடிக்குங்களாங்க
எனக்கு டீ ரொம்ப புடிக்கும்
அப்டிங்களா எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல காபி தா புடிச்சுர்ந்தது இப்ப என்னன் தெரியல ரொம்ப எங்க வீட்ல எல்லாருக்குமே நாங்க டீ தா போட்றோமா அதுனால எனக் குமே அந்த வாசனையிலே டீ புடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க
அதுல நறையா ஆரோக்கியமான இதுதான் போகது நல்ல குடிக்கிறதுக்கு நல்ல நல்லா
ஆமாமாங்க எதுவா இருந்தாலுமே நம்ம அளவா எடுத்துக்கும் போது ஆ எல்லாமே நல்லாதா இருக்குன்னு எனக்குமே அந்த ஆ இது இருக்கு இன்னோன்னு டீ ல வந்து நம்ம நறைய்ய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள்லா சேத்துக்கலா போடும் போது இஞ் சி ஏலக்கா அப்புற நறைய இந்த மாய் அ சின்னமன் அந்த மாரில்லா போட்டு பட்ட அப்டின்னு சொல்லுவாங்கள தமிழ்ல அந்த மாரில்லா நம்ம போட்டு க்லா போட்டு குடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு சத்தும் எது ஒன்னு டீ மூலியமா நம்மளுக்கு வந்து கெடைக்கிதுங்க
கண்டிப்பா
சேரிங்க உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷங்க நறைய விஷயங்கள் சொன்னீங்க
ஆமா நீங்கதா நறைய விஷயங்கள் சொன்னீங்க
ம் ஆமாங்க சரிங்க நானு கட் பண்ணிறே வச்சுர்றேங்க நன்றிங்க நன்றிங்க